ம்
ஆ சொல்லுங்க கேக்குதுங்ளா மேம்
ஆ கேக்குது மேடம் என்ன பண்ட்ருக்கீங்க
நானா சும்மாதா உக்காந்துட்டு இருக்க
சும்மா சும்மாதா உக்கான்ருக்கீங்ளா
ஆமா நறைய வேல இருக்குது அதெல்லா திங்க் பண்ணிட்டு உக்காந்துருக்க ஆபீஸ்ல நாளைக் ஒரு ஒர்க் இருக்குது ஒரு சின்னதா ஒரு இன்டீரியர் ப்ளன் போட்டு குடுக்கணு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு
அந்த ஒர்க் உங்களுக்கு தெரியு இல்லைங்க தெரியுங்ளா இல்லக்கு லேர்ன் பண்ணுமா
ஆமா அது ஜஸ்ட் லேஅவ்ட் தா அதெல்லா ஈஸி தா நம்ம ஆட்டோ காட் பொறுத்த அளவுக்கு எப்டின் சரிங்ளா எல்லாமே ஈஸி தா எல்லாமே ஒரு நாலு கமெண்ட்ஸ்குள்ள மட்டுந்தா இருக்கு நம்ம அத தாண்டி கொஞ்சோ இந்த பிம்மி இந்த மாரில்லா போணோன் வச்சுக்கோங்கள அதுக்குதா அட்வான்ஸ்டா நம்ம லேன் பண்ணனு மத்தபடி அவுட்டோ கேட் ப்ளன் போடுறதுக்கோ இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்டு டீஜருக்குள்ளயு ஒர்க் ஸ்டேஷன் வைக்கிறது எப்டியு மினிமம் வந்துட்டு டூ இன்ட் ஃபோர் அந்த மாரி சைஸ்ல இப்டிதா இருக்கு இதெல்லா ஈஸி தாம பட் என் ஓனர் பாஸ் தா வந்துட்டு அது வந்துட்டு பெரிய இது மாதிரி உனக்கு தெரியாது தெரியாதுன் சொல்லி சொல்லி அப்டியே வச்சிருக்கா
எல்லா உங்ளுக்கு தெரிஞ்ச விஷயந் தா அவங்க சொன்னா லேட்டா சொன்னாலு உங்கனால முடிக்
முடிக்கும இதுல எங்க கம்பெனியில நெட்ஒொர்க் இஸ்யூ இருக்குது லப்டாப் இஸ்யூ அத விட இருக்குது லப்டாப் நா ஆன் பண்ணன்னா கரெக்டா ஹாஃப் அன் அவர் கழிச்சுதா ஆன் ஆகு நா அவர் கிட்ட கமிட்மெண்ட் குடுத்துருப்பே ஒன் அவர்ல நா ட்ராயி்ங் முடிச்சு குடுக்குறன்னு அது ஓப்பன் ஆகவே ஹாஃப் நவர் ஆகு நா அந்த டைம்குள்ள முடிக்கலன்னா அதுக்கு கத்துவாங்க
வேற எங்க நல்லா ஒர்க் பண்ணுப எல்லா எந்தத்தில ஒர்க் பண்ணுறது நல்லாருக்கோ அந்த சிஸ்டம் கொஞ்சோ ஒரு ஆப்னவர் மட்டு கேட்டாவது ஒர்க் பண்ணிட வேண்டியதான நீங்க பேசாம
அது நம்மளோட ச அப் எல்லா மே எங்கேச்சிடாதா இருப்பாங்க
ம்
என்னோட ஆ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பாத் த்தீங்னா மேனேஜரு அவரு அதுக்கு மேல பிஸியா இருப்பாரு எப்டின்னா ஒரு இதுல வந்துட்டு ஒரு மூவி பாத்தீங்கன்னா ஒருத்தரு க ரெண்டு கையிலு ரெண்டு கால்லயு எழுதிட்டு இருப்பாங்க அந்த மாரிதா இவுரு சே ரெண்டுல சிஸ்டம் வச்சிருப்பாரு ம் ரெண்டு சிஸ்டோ வச்சிருப்பாரு இந்த சிஸ்டத்தையு பாப்பாரா சிஸ்டத்தயு பாப்பாரு ஃபோனு வச்சிருப்பாரு ஃபோன ஒரு பக்கோ பாப்பாரு இங்க எல்லா இதுக்கு வேல வச்சுட்டு இருக்கிற மாரியே சுத்திட்டு இருப்பாரு பட் நெறைய டைம் சும்மா இரு க்கற மாரிதா எனக்கு தெரியு
ஆனா வேல பாக்றாரா
அவரு வேல பாக்றாரா இல்லையானு அவர் அ வேல பாக்குற மாரியே தா தெரியுது
செ செ உங்க ஆடியோ கொஞ்சோ கிளியரா வர மாட்டேங்து கொஞ்சோ பாத்து ம் செ செ உங்க ஆடியோ கொஞ்சோ க்ளீயரா வராமக் இக்கற மார் இருக்கு கொஞ்சோ தள்ளி பாத்துக்கோங்க டவர் இருக்ற பக்கமா
அப்டியா இப்போ கிளியரா கேக்குதா
ம் ஆ இப்போ ஓக்கே ஓக்கே ம்
ஓக்கே
ஆ மேனேஜர்னா அப்டிதா சீன போடுவானுங்க ஆக்சுவல்லா ஓனர் கூட கொஞ்சோ வேல செய்வானுங்க அவனு கூட இது பண்ணிக்லா மேனேஜர் இருக்கா பாத்தீங்ளா அவனுக சீன போட்றக்குன்னே இது வண்ணுவானுக நீங்க இன்னைக்கு தா பாக்கணு எங்க ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங்கு நீங்க சொல்ற உங்க உங்களு நீங்க சொல்ற மாரி அதே மாரியே மேனேஜர் மீது இருந்து மீட்டிங் தா அதுல ஒருத்த அப்டிதா எங்கா எங்க இதுலயு இவனு அதே மாரிதா மல்ட்டிபிள் சைட்ஸ்சு ஒருத்தரா மேனேஜ் பண்ற மாரி இருக்றா ஓனர்லா கேக்றானுக என்னமோ இ ஓனர் பாயிண்ட் சொல்றாங்க எழுத மாட்டேன் ஒக்காண்ட்க்றா ஓனர் நம்பர் ஒன் பாயிண்ட் இதுங்க நம்பர் டூ பாயிண் இதுங்க நம்பர் ஃபோர் பாயிண்ட்டுனுங்க அவுனுங்க எழ்து எடுத்து குடுக்குறானுங்க பாயிண்ட்டு ஆனா அவ நா நீ சொல்ற ரெண்டு
கரெக்ட்டு ம் ம் கரெக்ட்டு இதே வேலைய நா நாங்க அந்த எடத்துல பாக்கலனு வ ச்கோங்க இதே அந்த ஓனர் வந்து நம்ம எல்லா திட்டுவாங்க பட் அவருக்கு அப்படி ப்ரியாரிட்டி குடுக்கறாங்க என்னமோ தெரியல
ஆ அப்படிப்பட்ட மேனேஜர்ஸ் அனா மே அப்படிப்பட்ட மேனேஜர்ஸு நாலு பாயிண்ட் ரெண்டு பேரு மா க்கு மாக்குனு எங்க எங்க எங்க கம்பெனில ரெண்டு ஓனருங்க ரெண்டு ஒரு ப அக்கா தம்பி ரெண் டு ஓனர் இருக்றாங்க ரெண்டு பேரு ஒக்காந்துட்டு ரெண்டு பேரு மாத் தி த்தி மாரி சொல்றாங்க இந் பாயிண்ட் ஒன், டூ பாயிண்ட் டூ, பாயிண்ட் த்ரீனு நீ சொல்றத சொல்லு மண்டய மண்டைய ஆட்டிகிட்டு அவ அவ எழுதற பாயிண்ட்டு மட்டு எழுதிட்ருக்றா அவ ம்
ம் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தாங்க வேல்யூ அதிகோ சொல்றதெல்லா கேட்டுட்டு அவுங்க சொல்றதுக்குல்லா தலையாட்டிட்டு அவுங்க குடுக்கற ஒர்க்கலா குடுத்த டைம்குள்ள முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மறு படியு மறுபடியு அவுங்க எக்ஸ்ட்ரா லோடு தா குடுப்பாங்ளே தவிர ஒரு நாள் கூட வந்துட்டு அதுக்கான அப்ரிசிஸேஷன் கெடைக்கவே கெடைக்காது
அதேப்ப இதுல அந்த புள்ள அந்த பையனுக்கு ஆப்போசிட்ல அந்த பொண மேனேஜர்க் ஜூனியர் ஒரு புள்ள சேந்துருக்கு அவுனுக் சொல்ற வேல பூரா இந்த புள்ள ஒக்காந்து எழ்திட்ருந்துச்சு நா நெனச்சே என்னடா அவனுக் தான சொல்ட்டுக்றாங்க இந்த புள்ள எதுக்கு நோட் பண்ட்டு இருக்குதுனு
உங்களுக்கு ஒரு விஷயோ தெரியு
அங்க வுட்டு போட்டு இங்க கேப்பானுங்க ம் ம் அந்தபுள்ளய கேப்பானுங்க அசைன் பண்றது மேனேஜருக்கா இருக்கு ம்
ஆமா அதேதா
பாருங்க திடீர்னு கூப்ட்டு அந்த பிள்ளைய கேப்பானுங்க குரூப்ல அன்னக்கு பேசுனோ தெரியாதா மீட்டிங்ல உங்க பேசுனோ தெரியாதான்னு கேப்பானுங்க
அவர் ஒருத்தரே வந்துட்டு எப்டி சொல்லுவாங்கன்னா அவர் மேனேஜ் ர் அவர் ஒருத்தரே வந்து எல்லாத்தையு தலையில வச்சிட்டு இருக்கனுன்னா அவருக்கு அசிஸ்டண்டா நீங்க ஏ இருக் கீங்க உங்களுக் கு ஏ அந்த இது குடுத்தோ உங்கள ஏ ஹையர் பண்ணுனோ அந்த மாதிரி கொஸ்டின்ல்லா கேப்பாங்க பாவோ அதுக்குத்தா அந்த பொண்ணு பயந்துட்டு ஒக்காந்து எழுத்தீட்டு இருப்பாங்க போல எல்லா இடத்துலயு இதாங்க சுச்சுவேஷன் நா பாக்குற எடத்துலயு இப்டிதாங்க
வா வாரத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் வக்கிறானுங்க அதுக்கு இவ்ளோ சீனு ம் அலும்புங்க இதுல என்னத இருக்றதே பத்து பேரு தாங்க அதுல யாரு கடசில வராங்களோ அவங்கள கேக் வாங்கி தரணுமாமா
வாங்கி குடுத்தாங்களா
ஆமா ஆமா வாங்கி குடுத்துதா அடுத்த வேலை பாப்பாங்க அவனுங்க வேலைய முடிச்சதுக்கு இதுக்கு வர்றக்கே இதா இருக்குறானுங்க ம் வே மீட் டிங் வர்றதே பெரும்பாடா இருக்கானுங்க இதுல இவனுங்களுக்கு கேக் வேற வாங்கி குடுப்பானுங்க ம்
என்ன சொல்றீங்க எங்களோட மோசமா இருப்பாங்க போல எங்கதுலயு அப்டிதா ரொம்ப வொர்ஸ்ட் ஒரு கேக்கு கேக்குன்னே ஒரு டீ காபி அரேஞ்ச்மெட்டு மத்ததெல்லா எங்க ஆபீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற வேற இதெல்லா எங்க இதுல வந்துட்டு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாரிதா இருக்கு சோ மத்தவங்கல்லா வந்து மீட்டிங் வச்சாங்கன்னா அவுங்களுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து வரு அவுங்களுக்கு எல்லா கொண் டு வருவாங்க பட் எங்களோட இதுல வந்துட்டு எதுவுமே இருக்காது
ஆ அ ஒவ்வொன்னு அப்டிதாங்க இப்ப எங்கது எங்க ம் எங்களுக்கு அப்டி இல்ல ப்ரொபஷ்னலாக எல்லா எதிர்பாப்பானுங்க வே எங்க ப்ர ப்ரொபஷனலாக வேல மட்டு வாங்குவானுங்க அந்த இது இது முடிக்கணு அது முடிக்கணு இதுல ப்ரொபஷனல் வரமாட் டானுங்க எதாது பண்றதுலயோ இது மாரி இயர்லி ஒன்ஸ் ரிவியூ போட்றதுலையோ அதுல ப்ரொபஷனலா வர மாட்டானுங்க இது இது மாரி எம்பிலாய்ஸ்க்கு தா பண்றோல்லா ப்ரொஃபஷனல வர மாட்டாங்க அத விட காமெடி இந்த தடவ எங்கள இன்ப சுற்றுலாக்கு அம்ச்சிவுட்டானுங்க செரி பரவாயில்ல மனசு வந்து அம்ச்சிட்டாங்கன்னு நாங்களு சந்தோஷமா இருந்தா போயிட்டு வந்ததுக்கு அப்பறோ எல்லாத்துக் கு ஏ ஆளுக்கு ஒரு பிரச்சன நாங்க ஒவ்வொருதரு பேப்பர் போட்ட உடனே ச இன்பச் சுற்றுலா அனுப்பி விட்டதுதா பிரச்சன நான் வேற இவ்ளோ காசு எல்லா போட்டமே அடுத்துக்கிட்டு இது இனி யாரக்குமே அவுங்க அனுப்ப மாட்டோன்னு சொல்லி சபதோ எடுத்துருக்கானுங்க ம்
ம்
இப்ப என்னென்னா நாங்க பேப்பர் போட்டனால இனி வரவங்களுக்கு இனிமேல் இன்பச் சுற்றுலாவே இல்ல அவனுங்களுக்குல்லா அத்தோட நிறத்திக்க வேண்டியதா அவனுங்க ம்
ஏ அத அனுப்பி விட்டதால பேப்பர் போட்டதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தோ இருக்குது அதுக்கு எதுக்கு வந்துட்டு அவங்க இப்டி எல்லா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க
அவனு நெனைச்சிருப்பானுங்க இன்ன ஒருர வருஷ இவன வச்சு வேல வாங்கோன்றக்க அனுப்பச்சுட்டுருப்பானுங்க நாங்க வந்து ஒரு மாசத்துயே பேப்பர் போடுவோ அவனு கடுப்பாயிருப்பானுங்க குடுத்த காசு வீணா போச்சே
அனுப்பி விட்டு வேஸ்ட் ஆயிடுச்சே அப்டின்னு கொஞ்ச வெக்ஸ் ஆயிட்டாங்க போல அதுவு கரெட்டு தானே யோசிச்சு பாருங்க அவங்க சைட் இருந்து யோசிச்சு பாத்தா நம்ம அவங்கள அது இதுன்னு சொல்லி ஐஸ் வைக்கலாம்னு பாத்தோ பட் அதுக்லா பசங்க மயங்கற மாரி தெரிலையேன்னு
அதுதா அதுதா அவள இல்ல சரி போறதது போறானுங்க பேப்பர் போட்டு போற முடிய போட்டானுங்க ஆனா போறப்ப தலைக்கை யாயருவா செல வச்சுட்டு போயிட்டானுங்கன்னு அந்த கடுப்புல இருந்துர்ப்பானுங்க
ஓ எக்சாக்ட்லி ஒருவேள நீங்க இன்னு கொஞ்ச அட்லீஸ்ட் ஒரு சிக் ஸ் மன்த்ஸ் நீங்க கண்டடிினியூ பண்ணியிருந்தாலது உங்களுக்கு ஓகேவாக இருந்துருக்கு
ம் அந்த காண்டுதா போய் வந்த அந்த ஒரே மாசத்துல நீங்க குடுத்தனாலதா செம்ப கான்டாயிட்டானுங்க அவனுங்க ம்
அவங்க குடுத்து ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணி அனுப்பிவிட்டா அந்தது வேஸ்ட்ட ஆ போயிடுச்சுல அது என்ன சொல்றது ஓனர்ருனா அந்த பிசினஸ் மைண்ட்ல இருந்து அந்த லாஸ் ப்ராஃபிட் இதத்தானே யோசிப்பாங்க அவங்க லாஸ்க்கு நீங்க எந்த ப்ராஃபிட்டு குடுக்கல இல்ல
ஆமாமா அதுலய எங்க ஆளுங்கதா கொஞ்ச மோசமான ஆளுங்கதா ஒவ்வொருபா மித்தது எங்கேயாவது ரோட் ல போரனுக் தூக்கி குடுப்பானுங்க இல்ல ப்ராஜெக்ட் பண்ற வேலை பாக்ரேன்னு சொல்லி நஷ்டத்துக்கு வேலை வைப்பானங்க அதெல்ல பர்ஸ்ட் ஆனா இருப்பானுங்க ஆனா இது மாரி எம்ப்ளாயிஸ்க ஏதா பண்ணுங்க அவ பாவ வேல எங்களுக்கு எதாவ பண்ணுங்கன்னா எது பண்ண மாட்டானுங்க ஆனா பேசும்போது மட்டு பாருங்ளே இவங்ள மாரி ஒலகத்துல ஓனரே இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அப்டி பேசுவாங்க
எல்லா ஓனர் கிட்டயு இருக்ர சேம் ட்ரிக்கு
அதா பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கு எ பக்கத்துலேயே உக்காந்துக்குவாங்க எங்க மேடமு மேடம் டேரக்ட்ரு மேடம் பக்கத்லே உக்காண்டு வழி சொல்றப்ப கூட இப்டி வாங்க நா சொல்லுவே இப்டி வழி சொல்லா அப்டி வழி சொல்லு இது கூட உனக்கு சொல்ல தெரியாதா இது கூட உனக்கு பேச தெரியாதுன் திட்டுவாங்க இப்ப ஒக்காந்து அவர் கால் பே றா பாரு இப்ப எனக்கு பதுலா ஒரு பொண்ணு சேந்திருக்காங்க அந்த பொண்ணுட்ட சொல்றது பாரு எப்டி நேக்கா பேசுறாங்க பாத்தீங்கன்னா இது மாரி நீங்க கத்துக்கோங்க பேச கத்துக்கோங்கன்னு அந்த புள்ளைட்ட சொல்றாங்க எனக்கு ஒண்ணு புரில போன அப்டிதா வேல பாத்தே இப்பவு அப்டிதா வேல பாக்குத்தே இனிமேலு அப்டிதா வேல பாக்க போறே
கொஞ்ச கொஞ்ச ஒங்கள இன்னு பெருமையா பேச பேச நல்லவ மொதலாளின்னு சொல்லிட்டு மறுபடியு இங்க வந்து ஜாயின் பண்றக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அவங்க உங்கள ஐஸ் வக்க பாக்குறாங்க
அதுதா அதுதா ம்
பட் அதுக்குலா மயங்கிறாதீங்க
ம் அதுதா அதுதா அதுக்குல்லா மயங்கர போறதுலா இல்லயே ஏட்டமா இவங்க எதுக்கு பாத்தா நாள் கிட்டத்த நா ஒரு நாலு வருஷ அந்த கம்பனில வேல பாக்குறேங்க அவனுங்கள பத்தி எப்போ என்ன பண்ணுவானுங்க எப்போ புள்ளி வைப்பானுங்க எப்போ கமா போடுவானுங்க எல்லா தெரியு நா வருஷ இருந்தது காரண எனக்காகதா பக்கத்துலயே இருந்துச்சுன்றக்காக பண்ணோ ம் ஈவன் சொல்னுல்ல நா இது பேப்பர் போட்டதுக்கப்புற என்னமோ ஏதோ பெரிய இதுலேருந்து அததா சிறைச்சாலையில இருந்து வெளில வந்த மாரி விடுதலையான மாரில்லா ஃபீல் பண்டுக்றாரு உ ஒரு ஆள் வந்தோன்னே என்ன சம்பளத் த வாங்கி நினன்றற மைண்ட செட்டு தா அது மாரி ஜாலியா இருக்கிறோனா
ம் எனக்கெல்லா வந்துட்டு பேப்பரே போடாம கூட ஓடலான்னு யோசிச்சிட்டு இருக்கே
அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறானுங்க
ஆமா அதாவது ஓனருக்கு எனக்கு ஃபயிட் வந்து அவ ரொம்ப பேசி ஒரு இது பண்ணனா நா கெளம்புறன் சொல்லிட்டே சொல்னதுக்கப் அப்பறமா அவரு உனக்கு பதிலா வந்துட்டு வேற ஆள ஹையர் பண்றன்னு சொல்லிட்டாங்க அத நா கெளம்புற கம்பெனி விட்டு அவரு ஓகே சொல் டாரு பட் அதோட வந்து முடிச்சுக்காம டெய்லியு வந்துட்டு அதே டாப் ப்பிக்க திருப்பி திருப்பி எடுத்துட்டு வந்து எனக்கு கெளம்புறன் சொன்னதுக்கப் கப்புறமு அவ்ளோ திட்ராரு ஏ திட்ராரு எதுக்கு திட்ராருன்னே தெரில எனக்கு எதுக்குடா வந்து ட்டு சொல்லாம ஓடிர்லாமோ போயிருக்கலாமோ அப்டின்ற மாரிலா தோணிர்ச்சு நம்ம ஏதோ ரெஸ்பெக்ட் குடுத்து அதுக்கான வந்துட்டு என்ன சொ சொல்றது இதுதா எதிக்ஸ்சு இப்பிடிதா இருக்கணு நம்ம வந்துட்டு சொல்லாம கொல்லாம போனா அது தப்பு அப்டின்னு நெனச்சிட்டு சொல்லிட்டு அவரு நீங்களே எனக்கு பதிலா வேற யாரையு ஹையர் பண்ணிக்கோங்க அப்டின் ரெஸ் பெக்ட் குடுத்து சொன்னே பட் அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு அதுனாலயே வந்துட்டு ஓவர் ஃப்ரஷார் குடுக்குறாங்க
அதா கம்பெனி பொறுத்து இதெல்லா நீங்க பாத்துக்கணு எல்லாத்துட்டையு எல்லாத்துட்டயு ஒரே மாரி நடந்துக்க கூடாது எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெய பொறுத்து எல்லா பாத்து அதுக்கு மாரி நேக்கா பாத்துக்கணு உங்கள உங்க மேனேஜர் மாரியே எங்கதுலயு ஒரு மேனேஜர் ஒரு பைய வேல பாத்துட்டு இருந்தாரு சின்னப்பையன் தா அவரு அவரு அப்டி தா ஒர்க் பண்ணிட்ருந்தாரு திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சென்னையில வேல கெடச்சி அவரு பாட்டு ஃபோனுக்கு இங்க வெச்சிட்டு பேயிட்டாரு ஓ ஃஆபிஸ் லயே ஒடனே எங்க ஓனர் பதருனாறு எங்க கானோ ஆளக்கா ஆமா ஆஃபீஸ் ஃபோன
ம்
எங்க ஓனர் பதர்றாரு என்னாச்சு ஏதாச்சு ஏ எனக்கு கூப்டு நீங்க அவங்க அப்பாக்கு கால் பண்ணுங்க என்னாச்சுன் தெர்ல வரவழில எதாவது பிரச்சனையா எதுவான்னு ஆனா எங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியு அவ வேல கெடச்சி போய்ட்டான்றது ஆனா சொல்லா போனா அவ அவ நல்லவன்னு சொல்ட்டு அவனுக்கு ஐபால் பிரச்சன அதா இல்ல ஏ எங்க கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியு அவ வேற பக்க வேல வேலைக்கு சேந்துட்டான்னு ஆனா எங்க ஓனர் மனசு தேத்திட்டு இருந்தாரு இது மாரி வேற பக்கோ அவரு ஃவைப் ஆல பிரச்சன்னு தா வர்ல மத்தபடி கம்பெனில ஒன்னு பிரச்சன இல்லின்டாங்க இதுவே சொல்லிட்டு போயிருந்தா அவன இது பண்ணுவாங்கன்ருக்கு ஆனா சொல்லாம போனவரு நல்லவரு இது மாரி அவரு ரீ ஜாயின் பண்ட்டு ஆ கிட்ட தட்ஞ ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்ருக்காரு
ஓ அப்ப நல்லவங்களா இருக்கறதே என்ன சொல்றது நல்லவங்களா இருக்கிறது மனசாட்சி படி